ஹலோ
ஹலோ
பாப்பா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன்
சாப்பிட்டீங்களா
ம் சாப்ட
என்ன சாப்பாடு
கார கொழம்பு
எப்டி வச்சீங்க
எண்ண ஊத்திட்டு தக்காளி வெங்காய போட்டு வெதக்கிட்டு
ம்
பூண்டு போட்டு
ம்
அப்ரோ கொஞ்ச வெதக்கிட்டு மொளகாத்தூள் போட்டு தண்ணி தண்ணி ஊத்தனு
ம்
தண்ணி ஊத்தி கொதிக்க வெக்கணு அத கொதிக்க வெச்சுட்ட பிறகு எறக்கின்னு அவ்ளோ
என்னா காய் போட்டீங்க அதுல
உருளக் கெழங்கு
வெறு உருளக்கெழங்கு மட்டுமா
ஆ உருளைக்கெழங்கு போட்டு வேகனு உருளைக்கொழங்கு முருங்கா
செரியா சாப்பாடு அப்பறோ வேறென்ன
அப்பளோ
ஆ
எண்ண ஊத்திட்டு வரக்கணு
ஆ
அவ்ளோதா
ரசமெல்லா வெக்கலயாப்பா
ம் ரசம்லா வெக்கல சா தக்காளி சட்னி இது அப்ளோ
போயி தக்காளி சட்னி வேற வெக்கணுமா
ஆ
யா
அப்பளோ ஃபர்ஸ்ட்டு கார கொழம்பு அப்பறோ தக்காளி சட்னி
செர் சரி காலையில டிப்பனுக்கு தாக்காளிச்சட்னியா
ஆ
சேரிப்பா ஆ ஏ சும்மா நார்மலா பேசுங்க எங்கியு வெளியல்லா போகலயாப்பா
ம்ம் போகலக்கா நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நா சாப்ட்டப்பா வாங்க சாப்புடுவீங்க இன்னைக்கி நா வந்து நா வந்து சாப்பாடு ரசோ சீரக மிளகு ரசோ ஆ கொட மெளகா இருக்குல அதோட பொரியல் கிரே வி மாரி செஞ்சே அப்பற வந்து கொடமெளகாயா கெடமெளகா வந்து நமக்கு சேப்பு தகுந்தாப்புல கட் பண்ணிக்கணு
ம்
எண்ண ஊத்தி கொஞ்சோ கடுகு போட்டு அ கருவேப்பிள் போட்டு ஒரு வரமெளகா போட்டுட்டு அ கொஞ்சு அந்த காய எடுத்து அந்த கொடமெளகாய எடுத்து கொட்டிரணு உள்ளுக்கு அந்த எண்ணெயிலே வந்து தண்ணி தெளிச்சு தண்ணி தெளிச்சு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கோணு தண்ணி லைட் டா ரொம்ப ஊத்திர கூடாது கொழ கொலன்னு போயிரு ஒரு வேக்காடலயே சீக்கிர வெந்துரு அந்த இது காய பொறுத்த அளவுக்கு
ம்
ஆ தண்ணி தெளிச்சு தண்ணி தெளிச்சு லைட்டா மூடி பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கப்புற வந்து கொஞ்சூன்னு கா வேர்க்கடலை கேள்விப்பட்டுருக்கீங்களா
வேர்க ஆ
வேர்க் கடலைய வந்து அந்த ஸ் வீட்டு மசாலா இருக்கும்ல வரமெளகாத்தூளு மல்லித்தூளு மஞ்சத்தூளு இந்த மூணு தூ ஆ மிக்சியில போட்டு ரெண்டு ஓட்டு குரு குருன்னு இருக்கோணு அதா ஒண்ணு ரெண்டு அரைக்கணு ரொம்ப அரைச்சர கூடாது பேஸ்ட் மாரி ஆயிரக்கூடாது தண்ணியே தெரிக்காம
ம்
தண்ணி தெளிக்க கூடாது அப்டியே ட்ரையா அரச்சு அந்த பொடி மாரி அ பொடி மாரி அரச்சு இட்லி பொடி மாரி எப்டி குரன குரனையா இருக்குமல்ல
ம்
அ அத விட கொஞ்சோ முன்னாடி பதோ வரைக்கு அரச்சு அப்டியே அதுல எடுத்து கொட்டிறோணு அதுக்கப்றோ வந்து தேங்கா தேவ ஆனால் ஆப்ஷன்தான் கொஞ்சோ தேங்கா துருவி போட்டு இன்னு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு திருகி போட்டு அந்த முக்கா பதத்துக்கு வந்தொன்னே திருகி போட்டுவிட்டு இதெல்லா எறக்கி விட்டு உ கொத்த கொஞ்சோ கொத்தமல்லி தல தூவி விட்டு எறக்கிறது அவ்ளதா செம்ம டேஸ்ட்டா இருக்கு முட்ட தேவயில்ல இதுதா அதா கடல பருப்பு போடுறோமல்ல அதனால முட்ட போடுல
அ
அவ்ளதாம்பா அப்றோ பீக்கிங்கா கடையல் அது மட்டு செஞ்ச
பீக் பீர்கங்காவா
ஆ ஆமாப்பா பீக்கீங்கா கடைஞ்ச அ சாப்பாடு அப்றோ மதிய
சாம்பார் மாரி செஞ்சீங்ளா
இல்லப்பா குக்கர்ல இருக்கல்ல
அ
கொஞ்சூன்னு சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு பீக்கிங்காய
ம்
அதுல வந்து கொஞ்சோ சின்ன வெங்காயோ பூண்டு அப்புறோ ஒரு தக்காளி கொஞ்சூன்னு புளி அப்றோ கொஞ்சூன்னு எண்ணெ ஊத்தி சீரகம் போட்டு ஒரு மூணு விசில் விட்றோணு கொஞ்சோ அரட்டம்ளர்தா தண்ணி ஊத்தணு ரொம்ப தண்ணிய ஊத்திர கூடாது அதுலயே தண்ணி வெ பு பீக்கங்காய் வந்து நீர் காய்தான
ஆமாமா
அதனால வந்து தண்ணி நெறையா வந்துரு ஒரு அர டம்ளர் மட்டு தண்ணி ஊத்தி வேக வச்சு எடுத்துரோணு அதுக்கப்றோ வந்து அந்த தண்ணி நிறுத்திட்டு வடிகட்டி ட்டு அத பீக்கிங்காய நல்லா கடைஞ்சிட்டு புளி ஊ புளி அதுல சேத்தி இருந்தாலு சேத்திக்கலா இல்ல தனியா ஊற வெச்சு கொஞ்சோ ரெண்டு கொதி வந்தொன்னயே நல்லா கடைஞ்சு விட்டுறோணு பீக்கங்காய கடஞ்சு விட்டு அந்த புளி தண்ணி ஊத்தி வேக ஒரு பத்து நிமிஷோ வேகோணு
ம்
வேக விட்டுட்டு அதுக்கப்றோ வந்து எண்ணெ ஊத்தி கடு கருவேப்பில் போட்டு தாளிப்பு ஒரு கரண் ஒரு ஒரு வரமிளகா போட்டு தாளிச்சு எடுத்துரோணு அவ்ளதா நல்லாரு அ நல்லாருக்கு உப்பு போட்டு தாழுச்சு எடுத்துட்டா அ நல்லாருக்கு மஞ்ச தூள் போடோனு மறந்துறாத என்னப்பா
சாப்டீங்ளா
அ சாப்டாச்சுப்பா தயிரு இப்போ லட்டு செஞ்சே
அ
லட்டு செஞ்சுட்டு இப்ப நீ கரூர் போ வெளியே போயிருந்தே பேங்க் போயிருந்தே போய்ட்டு வந்து லட்டு செய் எதாவது செஞ்சு குடுமான்னு கேட்டா லட்டு செஞ்சுட்டு அப்புறோ இப்பதா சாப்ட்டு வந்து உக்காந்தே நீங்க கால் பண்ணீங்க
என்னா லட்டுக்கா
வீட்ல ஆ என்னப்பா
என்ன லட்டு
வீட்ல பூந்தி போட்டு லட்டு போடுவாங்களா அந்த மாரி
ஓ
வீட்ல என்னா நல்லா இருக்காங்களாப்பா
ஆ நல்லா இருக்காங்க்கா
ஒர்க்குக்கு போயிட்டாங்களா சேரி சேரி நைட்டுக்கு எதாவது செய்யோணுமா
ஆமாக்கா நைட்டு எதனா செய்
அங்க வெயிலெல்லா அதிகமாப்பா மழ மழ பெய்யுதா
இல்லக்கா இங்க இப்போ கொஞ்சோ கிள வேற மாறி இருக்கு கிளைமேட்டு
மழ வர மாரியா
அ மழ வர மாரி இருக்கு வெயிலானா கால்லருந்து செம்மங்க வெயிலுதா இப்பதா மாறி இருக்கு
சேரிப்பா ரொம்ப வெயில் அதிகமா தா இருக்கு நைட்டு மழ வந்துது அப்டியே போயிருச்சு
அ இங்க மழையே வர்ல
ம் உங்க ஊர்ல திருவிழா எதாவது போடுவாங்களாப்பா
திருவிழா ஆ போடுவாங்க்கா ஆடி மாச வருல
ஆ ஆ
அப்போ ஆ அப்போ ஊட்டுவாங்க நாங்க கிறிஸ்ட்டீன்ல எங்களுக்கு கிறிஸ்மஸ் மட்டுந்தா
சேர் சேரி ஆமா கிறிஸ்மஸ் வேற எதுமே கொண்டாட மாட்டீங்களா இந்த
ஆஹா கிறிஸ்துமஸ் மட்டுந்தாக்கா அப்றோ புனித வெள்ளினு சொல்றாங்கள அது சர்ச்சுக்கு போவோ அப்புறோ அவ்ளோதா
இது மாரி இந்து கோயிலுக்கெல்லா எதுக்கு போமாட்டீங்க
ஆஹா எதுக்கு போக மாட்டோக்கா அப்றோ ஞாயித்திக்கெழம சர்ச்சுக்கு போவோ
ஞாயித்துக்கெழம ஆமாப்பா எப்புடியு ஞாயித்துக்கெழம போயே ஆகணுமா
ஆமாக்கா
ஏ அப்டி
ஏன்னா அன்னிக்கி எப்டி சொல்றது அது இது சொல்லுவாங்க ஏசப்பா உயிர்த்தெழுந்த நாளுன்னுவா அதுனால ஆ ஆஹா இப்ப ஏசப்பா எறந்துட்டார்ல
ம்
அப்றோ உயிரு மறுபடியு மூணாவது நாளு மறுபடியு உயிர் எழுந்துட்டாரு அவரு அதனால
சேர் சேரி ஏ உனக்கு ரொம்ப புடிக்குமாப்பா சர்ச்சுக்கு போறது
ஆ புடிக்குக்கா
ஆ செரி செரி எல்லாருமே வீட்ல இருந்து எல்லாருமே போய் சிக்கன் மட்டன் எல்லா சாப் கூப்பிடாமே போய்ருவீங்களா சாப்பிடாமே போய்ருவீங்களா
ஆமாக்கா கால்ல இடி உபாசமா இருக்கணும் சாப்பிட கூடாது எதுமே போய்ட்டு வந்து சர்ச்சு சீக்கிரமா முடிஞ்சுருக்கா ஏழு மணிக்கு போவோ போயிட்டு ஒன்பது மணிக்கு அப்டி முடிஞ்சிடும்
ஓ வீட்டு பக்கத்துலயே சர்ச்சாமாப்பா
இ ஆமாக்கா வீட்டு ப வீடு பக்கத்துலே இருந்தா ஒரு ஊர் சார் ஒரு ஊரு இந்த ஊர் தந்து ஆ நல்லா இருக்கும்க்கா
ம் ஒயிட் கலர் துணி தா போடணுமா அப்டி ஏதாவ்தா
அப்டில்லா இல்லக்கா
ஆ
ஆனா மேக் எல்லாரும் அப்டித்தா போட்ன்னு வருவாங்க வெள்ள கலர் துணிதா
சேர் சேரிப்பா
அ நாங்களா அப்டிதாக்கா எ எது வேண்ணாலு போட்ன்னு போலா
ம் அங்க போய்ட்டு ஒரு ஒருத்தவுங்க பேசு அ பேசுவாங்களப்பா அந் மாரி இந்த பக்கத்த நீங்க படிக்கோணு அப்டில்லா சொல்லுவாங்களா
ஆமாக்கா பாஸ்ட்ரு சொல்லுவாரு நம்ம படிக்கணு யாராச்சு ஒருத்தர்தா படிப்பாங்க
திடீர்னு யாரோ ஒருத்தவுங்கள எழுப்புவாங்களா
அவங்க எழுப்ப மாட்டாங்க தெரிஞ்சவங்க அப்டியே படிச்சிருவாங்க
ஆ ஆ இல்ல ஒரு ஒரு சர் சர்ச்சில வந்து அவங்க சொல்றங்கங்களதா எந்திரிச்சு அது ரீட் பண்ணணும்னுப்பாங்க அது
ஆமா ஆமா அப்டி சொல்லுவாங்க அக்கா ஒரு ஒரு சர்ச்சில கொஸ்டின்ல்லாம் கே ப்பாங்க ஆனா இங்க எப்டி சொல்ல யாராருக்கு தெரியுதோ அதெல்லாம் சொல்லிலாம்
அ என்ன பண்ணுவீங்க அங்க போயி
அங்க போய்ட்டு கொஞ்ச நேர ஜவ பண்ணுவோம் அப்புறம் வசனம் படிப்பாரு பாசு அப்புறம் பாட்டு பாடுவாரு
ம்
அப்புறம் காணிக்க செலுத்துவாங்க அவ்ளோதா பைபிள் தா படிப்பாங்க அதிகமா வசனம்
ம்
ம் நீங்க என்ன கோயிலுக்கு போவீங்களா
நா வந்து படிச்சது எல்லாமே கிறிஸ்டின் தா
ஆ
ஆனா அந்த அந்த காலைல எந்திரிச்சு பதினொன்னாவ பன்னெண்டாவ படிக்கும் போது எ இது ஸ்டார்டிங் மிடில் கிளாஸ்ல இருந்து ஹையர் கிளாஸ் வரைக்குமே அ ச இ கிறிஸ்டின் ஸ்கூல்ல தா படிச்ச ஆனா காலையில எழுந்திரிச்சோடனே அடிப்பாங்களா அதுவே என்னால நினைச்சு எனக்கு அந்த ஏசாமிய வெறுத்து போயிருச்சு எனக்கு என்னடாவ எ எ எந்திரிச்ச உடனே அடிச்சுட்டு எழுச்சு எந்திரிச்சு பிரேயர் பண்ணிட்டுதா ஆ
ஆஸ்டல்ன்னா அப்டிதானக்கா இருக்கும்
ஹாஸ்டல்ல எந்திரிச்சு அடிச்சு பிரேயர் பண்ணுங்க அத அத பண்ணுங்கன்னு சொல்லிருவாங்க ஆனா இந்து கோயில்ல வந்து அந்த ஒரு இது கிடையாதுல்ல அப்டின்னு கம்பல்சரி பிரேயர் பண்ணனு சாப்டும்போது ஒரு பிரேயரு
அதெல்லா எப்பவுமே நடக்குறதுதாக்கா
அது பண்ணும் போது எனக்கு அது யே வெறுத்து போயிருச்சி அது என்னன்னே தெர்ல ஆ இல்லப்பா சாப்டும் போது பிரேயர் பண்றது ஓகே எனி டைமு பிரேயரு காலேல எந்திரிச்ச ஒன்னே ஒரு பிரேயரு அதுக்கப்பறோ ஒரு பிரேயரு பிரேயரு ஒரு நாளைக்கி வந்து பத்து பிரேயரு பண்ணிரனு
உங்கள
அது சாமி கும்புடுறது நம்மளுடய ஓனு சௌரியோ தான
அது இல்ல அப்போ நம்ம சாப்டும்போது ப்ரேயர் பண்ணுனுதாங்க்கா இது ஆசிர்வதிங்க
ஆ ஹாஸ்டல்லா இங்க வந்து அப்டி கெடயாது கிறிஸ்டின் ஸ்கூல்னால ரொம்ப அது ஏதோ ஒண்ணு காணாம போச்சுன்னா பிரேயர் பண்ணுங்க ஆ அப் ஓ ஸ்கூல்லயு போய் பிரேயர் பண்னோணு ஹாஸ்டல்லயுமே பிரேயர் பண்னோணு
ம்
அதுனாலயே அந்த இது மேல இன்ட்ரெஸ்ட் போயிருச்சுப்பா இன்னு இப்டியெல்லா இருக்கா அப்டின்னு தெரிஞ்சிக்கிட்டே ஸ்கூல் படி அதனாலயே ஹாஸ்டல்ல விட்டுட்டு டேஸ் காலராவே மாறிட்டே
ஆ
பதினொன்னாவது முடிச்சுட்டு பன்னெண்டாவதுக்குள்ள டேஸ் காலராவே மாறிட்டே வீட்ல இருந்துட்டே வர்றே அப்டின்னு சொல்லிட்டு அப்பறோ வீட்ல இருந்துட்டு வந்தே ஆனா தே திருவிழா அந்த கிறிஸ்டின் ஸ்கூல்ல அந்த இதெல்லா சர்ச்க்கு கொண்டு வருவாங்கல்ல அப்பெல்லா பிரியாணி செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வந்து கூப்டுவாங்க போய் அம்மாக்கு தெரியாம சாப்ட்டு வந்துருவே திட்டுவாங்க போய் சாப்ட கூடாது அப்டின் சொல்வாங்க நா போய் சாப் அதுமாறி ஒரு ஜாலியாதா இருக் கு ஆனா சும்மா சும்மா பிரேயர் பண்றதுதா கொஞ்சோ இதா இருக்கு நாலா பண்றதே விட்டுட்டே
சாரி
ம் செரிப்பா
ஆ சரிக்கா
ஒங்களோட ரொம்ப பேசுனதுக்கு ரொம்ப நன்றிப்பா
ம் நன்றிக்கா
அடுத்த கால்ல வர்றே
ம் சரிக்கா ம்